செரிங்க தோழி சும்மாதாங் தோழி பின் புறம் வந்து நடந்துகிட்டு ருக்கேன் எங்க வீட்டுல பின்புறம் நீங்க தோழி ஆமா தோழி ஏன்னா வந்து நம்ப வீட்டு வீட்டுக்குள்ளே அடஞ்சிருக்கிறதாச்சு பெருசா நடைபயணம் எங்கயுமே கொல்றதுல்ல செரி பின்னாடியே நடந்துகிட்டு இருப்போம் அப்டின்னு வந்தேன் தோழி
செரிங்க தோழி இங்க மழ வர மாரி இருக்கு அதனால வந்து ஜன்னல்லா ஓப்பன் பண்ணி வச்ட்டு அதப் பாத்துட்டு உக்காந்துருக்கேன் நானு இயற்கையான காற்று ஆம் எனக்கு ஒ எனக்கு ஒரு ஆலோசன தர முடியுமா அ என்னன்னா இப்போ பணமா நம்ம சேத்தி வெக்கிறது நல்லதா இல்ல கோல்டா சேத்தி வெக்கிறது நல்லதா அந்த மாரி உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுது
உண்மய சொல்லப்போனா நானூ இத பத்தி ஆலோசன பண்ணலா தான் நெனச்சேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப வந்து பெரும்பாலும் வந்து நம்ப இப்ப காசா வந்து சேத்தி வச்சோ அப்டின்னா நமக்கு வந்து அது லிக்விட் கேஷா இருக்கூ ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் வீட்டுல வந்து கொஞ்சம் வயதானவர்கள் இருக்காங்க அப்டிங்க போது நம்ப சேத்தி வெக்கலாம் ஆனா வந்து நம்ப ஒரு அளவுக்கு மேல வந்து நம்ப கைல வந்து காசு வந்து சேத்து வச்சோம் அப்டின்னா அது வந்து செட் ஆகாது அதனால வந்து ஒரு அளவுக்கு நமக்கு தேவைக்கேற்ப காசு வந்து சேர்த்து வச்ச நமக்கு வந்து கமிட்மென்ட் இல்ல அப்டிங்க போது சம்பாரிக்கிறத சேச்சுவச்சிட்டு இன்னொரு பக்க பக்கம் வந்து பாத்தீங்ன்னா நகை வந்து சேத்து வெக்கணு ஏ அப்டின்னா நாளைக்கி நம்ப ஏதாவது ஒரு பங்க்ஷனுக்கு போறோ அப்டின்னா நம்ம இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கோமோ அதே மாரி வந்து போ முடியாது சோ வந்து நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வேணு அப்டின்னா நம்ப போட்டிருக்க நகைகள் வச்சோ நம்ப செல்வாக்க வச்சோ அப்டிதான் இருக்கு முன்ன மாரி வந்துட்டு டு இவங்க வந்து நல்ல ஆளுங்க இவங்க வந்து நல்லா எப்டி சொல்றது நல்லா படிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து இது பண்றது கெடையாது இப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் வச்சோ அந்த மாரி ஜட்ஜ் பண்றது கெடையாது இப்ப இவுங்க போட்டிருக்க நகையும் எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க அத பொறுத்துதான் ஆவுங்ளுக் மதிப்பும் மரியாதயு வந்து சேருது அந்த மார்ருக்கும் போது வெளிய போம்போது நம்மகிட்ட இருக் க்குற ஆவரணங்கள் எல்லாமே போட்டுட்டு போனாதா செரி திருமணமானாலு இவுங்க வந்து நல்லா இருக்காங்க வந்துருக்க மாப்ள நல்லா வச்சிருக்காப்டி அப்டின் சொ சொல்லி நமக்கு மட்டு அது பெறுமயா இல்லாம அ நம்ம கணவருக்குமே அத வந்து பெறுமயா இருக்கூ அது என்ன னா அந்த நகைகள் நம்ம அம்மா வீட்டுல இருந்து நம்ம போட்டு போனாலும் அது வந்து செரி கணவர் தான் வாங்கி கொடுத்துருபார் போல அப்டின்னு சொன்ன இந்த மதிப்பு மரியாத கணவருக்குதும் சேரும் இல்லைங்ளா அதனால வந்து நம்ம தேவைக்கேற்ப பணம் வச்சுட்டு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதாவ்து சீட்டுமாரிலா போட்டு வெப் ப்பாங்க ப பணம் சீட்டு இப்ப வந்து நம்ப கோல்டு ஒரு கம்பனி இருக்கு அப்டின்னா அதுலயே வந்து சீட்டுல்லாம் போட்டு எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்டின்னா எடுக்கும் பொழுது அது கோல்ட ஆவோ இல்ல காயினாவோ அந்த மாரி வந்து எடுத்துக்குவாங்க அவுங்களுக்கு நகை தேவப்பட்டுச்சுன்னா நகையா கூட மேல காசு போட்டு எடுத்துக்குவாங்க அந்த மாரி இருக்கற பணம் போதும் மிச்சமா இருக்குறது வந்து கோல்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்டின்னா நாளைக்கு ஏதாது ஆத்ர அவசரம் நம்ம பெரிய அளவுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோ ஒரு லேண்ட் வாங்குறோ ஒரு வீடு வாங்கறோ அப்டிங்கும் போது நம்ம அத வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லிங்ளா அப்ப நாளைக்கு வந்து இப்ப நீங்க பத்து ரூாய்கு ஒரு கோல் வாங்குரீங்க ங்க அ ஒரு பொருள் வாங்குறீங்க கோல்டுல அப்டின்னா நாளைக்கு அதோட வழி ஆஹ் ரேட் வந்து அதிகமா தா இருக்கு சோ அது வந்து உங்களுக்கு எப்பவுமே வருமானம் தா இல்லைங்களா
ஆமா ஆமா க ரொம்ப கரெட்டா சொன்னீங்க எனக் கு என்ன தோணுதுனா இப்டி கோல்டுல நம்ம சேத்தி வெக்கிறது நல்லதுன் தா தோணுது ஏன்னா இப்போ எங்க அம்மாவோட திருமண காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவுண் கோல்டு வந்து ஒரு மூவாயிரோ மூவாயிரத்தைநூறு அந்த மாரி இருந்ததா தா சொல்லிருக்காங்க என்ட அப்போ அத் அதோட நம்ம இப்ப பாக்கறப்போ ஒரு பொன் ஒன் லேக்குக்கு மேல போய்ட்ருக்குது அப்படி நம்ம பாக்கறப் இப் ப்போ வருங்காலத்துல நம்ம பாத்தம்னா கண்டிப் பா வந்து அ ஒரு பொவுன் ஒரு கோடிக் கூட போகலா ஏன்னா சொல்ல முடியாது இந்த இருவது வர்ஷ் காலத் இதுலயே வந்து திடீர்னு இவ்வளோ ஏறீர்க்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சிரியமாதா இருக்குது ஏனா இவ்ளோ ஸ்பீடா வந்து இவ்ளோ கோல்டு ஏறாதுன்தா இப்ப அ நம்மளோட அம்மாக்கள் எல்லாமே சொல்லிருக்குறாங்க அந்தபடி பாக்கறப்போ இப்போ இப்போ இருக்க அமௌண்ட்டுலே வந்து நம்ம நம்மனால க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஒரு ஒரு கிராம நம்ம சேத்தி வெக் க்கறோ அப்டின்னா இப்போ அதோட மதிப்பு வந்து இன்னு என என்னா கேட்ட வரைக்கு எல்லாருமே வந்து தங்கத்தோட மதிப்பு கொறையாது கொஞ்ச கொஞ்சோ ஏறிட்டு தா போகு கொறஞ்சாலுஞகம்மியாதா கொறையு அப்படின் சொல்லிருக்கறாங்க அப்புடிப் பாக்கறப்ப நம்ம கோல்டா சேத்தி வெக்கறோ அப்படிங்கிறப்போ நம்பளோட பிள்ளைகளோட காலத்துல இன்னு வருங்காலத்துல இன்னொரு பத்து வர்ஷக் கழிச்சு பாத்தாலுமே நம்ப வாங்குனிந்த ஒரு லட்சோ ரூபா கோல்டு வந்து அப்போ வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு லட்ச் கூட போக வாய்ப்பிருக்கு அதுனால இது ஒரு நல்ல ஒரு ரு ஸ் அ சேவிங் தா ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தா நம்மளுக்கு அந்த ஒரு லட்சமே ரொம்ப பெரிய விஷியமா இருக்கு ஆனா நம்பளோட பிள்ளைங்க வந்தாங்கன்னா அப்பவே ஒரு லட்சந் தா இருந்துச்சு அப் ப்பயே வாங்கி வெச்சிருந்திருக்கலா இப்ப நம்பளோட அம்மாக்கள்ள அம்மா கிட்டல்லா சொல்லுவோல அ மூவாயிர இருந்தப்யே வாங்கிரு ச்சிந்திருக்லா இப்ப எவ்ளோ கோல்டு சித்தி இருந்துர்க்கலா அப்டி நம்ம சொல்லிருப்போ அந்த மாரி ஆஹ் நம்பளோட பிள்ளைகளோட காலத்துல வந்து நம்பள சொல்லுவாங்க
கண்டிப்பா தோழி
தெரியு அதோட அது அந்த காலகட்டத்துல வந்து அந்ததோட பண மதிப்பு எப்பிடி இருந்திருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நா அது நம்பளுக்கு தா தெரியு நம்பந்த மூவாயரோ இப்ப நம்ம பாக்கறப்ப ரொம்ப அ சொச்ச மதிப் அ மதிப்பா இருக்கலா ஆனா அப்ப பாக்குறப்போ அவுங்களோட மாத வருமானமே அ எவ்ளோ இருக்கு ஒரு அ ரெண்டாயிரோ இல்ல அதிகபட்சமே அவ்ளோதா இருந்திருக்கு அப்ப பாக்குறப்ப அவுங்களுக் கு வந்து இது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அதுனால வந்து ஆ கண்டிப்பா முடியாது ஃபுல்லா நம்ம மொ த்தமா வாங்குறதுங்கிறது கண்டிப்பா முடியாது கொஞ்ச கொஞ்சமா நமக்கு தேய் இருக்கிறப்ப சேர்த்தி வச்சுக்கலா அப் அப்படின் எனக்கு தோணுது இப்போ நம்ம பணமா சேர்த்து வெக்கிற ஓ பேங்க்ல எதாவுது உங்குளுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த ஸ்கீம் அந்த மாரி உங்குளுக்கு தெரியுமா
ஆ எனக்கு அந்த மாரி தெரிலிங்க தோழி இப்ப வந்து லாக்கர் அந்த மாதிரி வேணா இருக்கு நகைகள்க்காக மத்தபடி நம்ப வந்து இந்த மாரி ஸ்கீம் எல்லா இருக்கறத எனக்கு எதுவு தெரியாது தோழி உங்குளுக்கு எதா அத பத்தி தெரியுங்களா
ஆ சில ஸ்கீம்ல கேள்விப்பட்டு எந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண் பிரதர் அப்புறோ ஆ இந்த அஞ்சு வர்ஷத்துக்கு மட்டோ அதாவது ஒரு அஞ்சு லட்சம் நம்ம போட்டு வச்சோ அப்டினா ஒரு இருவது வர்ஷோ கழிச்சோ தஞ்சு வர்ஷோ கழிச்சோ வந்து நம்பளுக்கு அது வட்டியு மொதலம்மா சேந்து ஆ இன்னு கொஞ்சோ ஒரு ரெண்டு மடங்கா நம்ளுக்கு கெடைக்கோ அப்டின் சொல்ட்டு ஸ்கீம் எல்லா நா கேள்விப்பட்டிருக்கே ஆனா நா போட்டதில்ல அது வந்து ஒ அம் ஆனா அந்தஸ் அந்த மாரி திட்டங்கள் வ து நம்ம கொஞ்சோ பாத்து நம்ம தெளிவா நம்ம போடணு ஏனா அதுல வந்து ஏமாத் த்துறவுக ஏமாத்துறவுங்களும் இருப்பாங்க அப் புறம் நம்ம ஆம் சூஸ் பண்ற பேங்க்கு அது வந்துக்க நம்ம கரெக்டா பாத்து நம்ம வந்து ஆ ஸ்கீம் போட்றது போடணு இல்லா இத் வந்து இப்ப நம்ம நெறைய அதுவு அத குறித்தே நெறைய படங்கள்லா கூட வந்திருக்கு அந்த சதுரங்க வேட்டை படம் பாத்திருக்கீங்ளா அதுலெல்லா பணம் வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க ஆனா அ அந்த பணத்தைலா எடுத்துட்டு ஏமாத்திட் போயிடுவாங்க அதுனால நம்ம அதெல்லா கண்டிப்பா நடந்துரு க நடந்தனாலதா அது வந்து ஒரு திரைப்படமா எடுத்திருந்திருக்காங்க அது ஒரு விழிப்புணர்வா கூட நமக் கண்டிப்பா எடுத்துக்கலா‌ ஆ நா னால வந்து நம்ம பணோ சேத்தி வெக்கிறதிலவு எ எடம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாக்கணு கரெக்டான எடோ கரெக்டான ஸ்கீம் இந்த ரெண் துல நம்ளுக்கு தெரிஞ்சா ஓகே அப்புறோ நம்ம இத பத்தி தெரியிலின் சொல்லிட்டு நம்ம மத்தவுங் கிட்ட கேக்கற கேட்டு அவு யாராச்சி போட்டு இ வச்சுருப்பாங்க அவுங்க கிட்டேலா ஒரு ஆலோ திரியு நம்ம கேட்டு அப்பிடி போட்ற ஓய் இன்னு பயனுள்ளதா இருக்குணு அப் பயனுள்ளதா இருக்குன் நா நம்பறே
கண்டிப்பா தோழி ஆமா தோழி இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சேமிப்புன் சொல்லம் போதுதா வந்துட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வருது எனக்கு வந்து பாத்தீங்கனா அது சென்ற ஆண்டு எங்க அம்மா வந்து பாத்தீங்கனா ஃபினான்சியல் அட்வைஸ் சரதா இருக்காங்க அதனால வந்துட் டே அவுங்குளுக்கு தெரியுமே எத எதல முதலீடு பண்ணா நம்ப எத்தன வர்ஷோ கழிச்சு என்ன அமௌண்ட் வந்து எடுத் லாம் அந்த மாரி தெரியும் அவுங்குளு வந்து பாத்தீங்னா எ சேமிப்புகள் அந்த மாரிதா போட்டு வச்சிர்க்காங்க அவுங்க வந்து பாத்தீங்னா சென்ற ஆண்டே எனக்கு திருமணம் எல்லா ஆகுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது சம்பாதிக்கிறது வந்து வெட்டி செலவா பண்ணியிட்டுருப்பே எதாது ஆசப்பட்டது வாங்குறது துணிமணி வாங்கறது அந்த மாரி ஆ எல்லா தண்டத்துக்குதா போவோ அந்த மாரி இருக்கம் போது எங்க அம்மா என்ன பண்ணாங்கனா செரி இப்பிடியே விட்டா இவ வந்து வ எல்லாத்தியு இது பண்ணிரோ ஏனா எம் நமக்கு தெரியவே நம்ம அம்மாவுக்கோ வந்து நம்ளோட பணம் தேவையில்லங்க போது நமக்கு சேவிங் அது சேமிச்சு வெக்கணோ அப்டிங்கிற ஒரு இது இருக்காது ஏனா நம்பள நம்பி யாரு இல்ல அப்டிங்கிற மாரி ஒரு மன்நிலை நமக்கு வந்துரு இல்லைங்ளா அம்பா அப்ப நா என்ன பண்ணே டிந்தா எங்க அம்மா வந்துட்டு செரி இந்த மாரி செலவு பண்ணிட்டுருக்கனேன் சொல்ட்டு எஸ் ஐ பி ன் சொல்ற ஒன்ன போட்டுட்டாங்க அது ஒண்ணு இல்ல ஒவ்வொரு இது இருக்கோ பாத்திங்ளா இப்போ ஒவ்வொரு பேங்க்கா ஆகட்டோ இல்லன ஒவ்வொரு பிராண்ட்டா ஆகட்டோ அதுல வந்து பாத்தீங்னா எஸ் ஐ பி எங்க அம்மாக்கு வந்துரோ ஆடிட்டர் இர்க்காங்க இந்த ஆடிட்டர் வச்சு எனக்குமே வந்து எஸ் ஐ பி கு போட்டுட்டாங்க அதிகபட்சம் இல்ல வெறும் ஆயர்ரூவா மாசம் வந்து ஆயர்ரூவா அப்டின் சொல்ட்டு ரெண்டு எஸ் ஐ பி ல போட்டுட்டாங்க சொ இந்த ஆயர்ரூவாங்க போது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்பறோ வந்து பாத்திங்னா அதுலந்து ஒரு அமௌண்ட் வந்து வரும் ஒர்ரா ஒர் லட்சமோ ஒன்ட்டற லட்சமோ அந்த மாரி வரும் அந்த மாரி வரும்போது அத நம்ப ஏதாவுது ஒரு காலகட்டத்துல நம்ம கொழந்தைங்களுக்கு நாளக்கி படிப்பு செலவுக்கோ இல்ல வந்துட்டு நாளக்கி எதா கல்யாண காட்ச்சிக்கோ அதுல வந்து ஒரு பங்கு வகிக்கலாம் இல்லைங்ளா
ரொம்ப கரெக்டா சொன்னீங்க
சேரி அப்டின் சொல்லிட்டு இது பண்ணிருக்க தோழி அதனால வந்து இப்புத்துலந்தே நா கொஞ்ச கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிக்கிறது இப்ப வந்து பாத்தீங்னா திருமணத்துக்கு அப்புறோ வந்து புச்சு எனக்கு கொஞ்சோ பொறுப் வந்துருச்சு செரி நம்பள நம்பி ஒரு கணவர்னு ஒர்தரிக்காரு அப்ப வந்து அவரு எ ஒரு வெளிய போனாலும் செரி அவரு ஒ வெளிய போயிட்டு சாதானமா வந்தா ஒரு அஞ்சாயிரூவா எப்புடியோ பழுத்துறுது நம்ப வந்து ஸ்டே பண்றதுக்காவட்டோ நம்ப வந்துட்டு சாப்பற்துக்காகட்டு ஊர் சுத்திட்டு வரதாகட்டு எல்லாமே சேந்து ஒரு அஞ்சாயிரூவா போயிட்டு வரும்போது பழு திறது அந்த மார்ரிக்கற சமயத்துல கூட மூணு பேர் போறனு மூணு பேரும் பாதி பாதி அமௌண்ட் வந்து குடுத்தோம்னா அவருக் கொஞ்சோ உறுதொனையா இருக்கும் ஏனா ஒரு ஆளே அஞ்சாயிரூவா போட்றதுக்கும் எல்லாரு கொஞ்சோ ஒரு ஆயிரத்தி ஐநூரூவா இரண்டாயிரூவா அந்த மாரி குடுத்தா அவருக் கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்ளா அந்த மாதிரி வந்து கொஞ்சோ வருமானம் ஈ ட்டனோ அப்டின் சொல் ட்ரி என்னையவே நா ஃபோர்ஸ் பண்ணி இப்ப தள்ளீட்டுருக்கே கொஞ்சோ கமிட்மெண்ட்டெல்லா செரி கணவர் வந்துட்டாருங் போது து நம்ப லைஃப் இன்னு அப்கிரேட்தா ஆகு இல்லிங்ளா ஆ அதுனால செரி நம்புளு வந்து ஏனா கொஞ்சோ நல்லா சம்பாரிச்சாதா ஊரு சுத்த எங்யாது கூட்டிட்டு போவாரு ப்டிங்கிற எனக்குள்ள ஒரு மனப்பான்மை வந்துருச்சே செரி ஊர் சுத்து போறத்காவுது நம்ம சம்பாரி தீக்னோன்டா அப்டிங்கிற மாரி நா இப்போ மும்மரமா வ இறங்கி சம்பார்ச்சிட் டுருக்கந்தோழி
க சப்போர்ட் பண்றப்ப அவுங்ளே க முழு சுமை நமக் கொடுக்காத மா ச்ச அவ நம்ம ச கொஞ்சோ சப்போர்ட் பண்றப்ப அவுங்குளுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கோ அடுத்த டைம் வெளி கூட்டிட் போறதுக்கோ அவுங்குளுக்கு நல்லா இருக்கோ ஏனா ஒர்தர் மேலையே நம்ம முழு பாரத்தையு நம்ம குடு
ஆமா அப்டி குடுத்தா அவுங்களே வந்துட்டு யோசிப்பாங்க ஆமா வெளிய போயிடு வந்தா நமக்கு இவ்ளோ செலவாகுது அப்டின்னு யோசன வந்துரு அதுக்கு நம்மளு வந்துட்டு எல்லா செலவுகளயு கொஞ்ச பாதி பாதி நம்ம எடுத்துக்கிட்டோ அப்டின்னா இப்பத்துலந்தே நமக்கு அந்த ஷேரீங்கிறத ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வந்துட்டோ அப்டினா நாளைக்கு கொழந்த குட்டிகள் வந்தா கூட அப் தினமும் வந்து ஒரு ஸ்கூல் பீஸ் ஆகட்டு காலேஜ் பீஸ் ஆகட்டு நீங்க இவ்ளோ போடுங்க நா இவ்வளோ ஏற்பாடு பண்றே அப்டி மாரி ஒரு ஷேரிங்ல போயிரு இல்லைங்களா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரு ஆ அந்த மாதிரிதா இப்போத்துலருந்து செயல்பட் டு அப்டியே போயிட்ருக்கோ தோழி இப்பதா ஆரம்பச்சிருக்கோ சரி வருங்காலத்தில இதையே மெயின்டென் பண்ணுவோ அப்டினு ஒரு ஐடியா
ஒரு ஒரு ரூபா நாலுமே நம்ம சேத்தி வைக்கிறது கண்டிப் இப்ப அது பின்னாடி பாக்குறப்ப அது பெரிய தொகையா நம்மளுக்கு கெடைக்கலா உங்களோட பேசனதுல ரொம்ப சந்தோஷம் தோழி வா வாய்ப்பு கெடைச்சா மீண்டும் பேசலா நம்ம
நன்றிங்க தோழி நன்றிங்க ம்